ஓ ஆ கேக்குது ஆ கேக்குது சொல்லுங்க
இன்னைக்கு அங்க கிளைமேட்லா எப்புடி இருக்கு
இங்க கிளைமேட் நல்லாதா இருக்கு கொஞ்சோ லைட்டா மழ காத்து சரியான காத் து காலயிலே காத்து நல்ல காத்தா ஆ அங்க கொஞ்ச கிளைமேட் மாறுப்ப வெயிலு பெருசா இல்ல ஆமா
இல்லயா
அ உங்களுக்கு ஆடி மாச வரப்போதுல்ல
ஆமா காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா இப்பயே
இப்ப அதா தெரியல இப்பயே ஆரம்பிச்சிருச்சான் தெரியில ஒங்களுக்கு இங்க டெல்லி சைட்லா நல்லா மழ பெய்யுது போல சீசன் ஆரம்பிச்சுருச்சு போல அங்கயு
ம்
நம்மளுக்கு நெனைக்கிறே கேர்ளால மொத ஆரம்பிச்சது அப்புற
ம்
இப்ப டெல்லிக்கு வந்துருச்சு இப்ப நம்மளுக்கு அடுத்த வருசயா சீசன் வர ஆரம்பிச்சிரு
மழ பேஞ்சாதா உண்டு போன வருஷ அவ்ளோ மழ இல்ல என்ன
ஆமா மழ பெய்யல பெருசா பெய்யவே இல்ல
ஆ
ஆமா இல்லாட்டிதா எங்க ஏரியால போட்டு விட்டுருப்பாங்கலே
ஓ போட்ல போட்லா விட்ருக்காங்களா இதுக்கு முன்னாடி நீங்க போனீங்களா போட்ல
ஆ நா வீட்ட விட்டே வெளில போல நாங்க மாடியில இருந்தோ அப்புற பக்கத்து எங்க எங்க ஏரியால இருந்து அடுத்த ஏரியாக்கு போக முடியாது அங்க தா ஃபுல் போட்டு இருக்கு எங்களுக்கு வந்து கீழ அதாவது எப்டின்னா ஆ கீழ ரோட்ல இருந்து ஒரு ரெண்டு படி அளவுக்கு மேல தண்ணி வந்துருச்சு கிட்டத்தட்ட ரெண்டு அடிக்கு வீட்டுக்குள்ள எங்களுக்கு வர்ல ஆனா பக்கத்து ஏரியால பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி
அங்க
ஆமா ஃபுல்லா தண்ணி வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரே கிட்ட தட்ட முங்கிச்சு
ஓ
க்ரௌண்ட் ஃப்ளோர் முங்கிச்சு போட்டு போட்டு தா வந்தது அதுவு வந்து பால் கெடைக்கல
ஆ பால் இங்கயு கெடைக்கல பால் வண்டி வந்து வர முடியல உள்ளக்க ஏரியாக்குள்ளக்க
ஆமா ஆமா சுத்தி எல்லா எடமே பிளாக் ஆனதுனால ரொம்ப செரமமா இருந்தது அதுக்கப்புறோ ஒரு ஒரு நாள்ளையே கிளியர் பண்டாங்க தண்ணி ஆனா தண்ணி இங்க அங்க வந்து வத்துறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு இன்னொன்னு இவங்க வந்து கவர்மெண்ட்ல வந்து மோட்ரு போட்டு வெள்ல தள்ளி வுட்டாங்க
எடுத்துட்டாங்க
ஆமா ஆமா அதனால கொஞ்ச வேமா முடிச்சாங்க நல்லா ஓரளவு நல்லாதா பண்ணாங்க அதுனால இது ஆனா என் போன வருஷ சுத்தமா இல்ல சுத்தமா ரோட்ல தண்ணி மழையு இல்ல ரோட்ல தண்ணியு தேங்கல பெருசா ஆமா ஒருவேள இவங்க ஏதோ டிரைனேஜ் எதுவு கரெக்டா பண்ட்டாங்களா என்னன்னு தெரில அதுனாலா கூட இருக்கலா மேபி ஆனா பெரிய மழ கெடையாது இந்த வருஷோ தா எப்டின்னு தெரியல இப்ப இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குற்றால அரு வில வந்து அவ்ளோ தண்ணி ஓடுது
ம்
அ அறிவில மெய்ன் அறிவில அப்டி அந்த நடந்து வர்ற பாதை எல்லா பாத்தீங்கன்னா தெரியு வீடியோல அவ்ளோ தண்ணி போகுது
அவ குளிக்க விடலையா மக்கள
குளிக்கங்க மெயின் அருவில குளிக்கிறது நிப்பா ரொம்ப நாள் ஆச்சே நிப்பாட்டிட்டு
அதா அங்க ஏதோ ரினோவேஷன் ஒர்க் ஓடுதுன்னு நியூஸ் பேப்பர்ல பாத்தே
ச்சு வேல நடக்குது அதனால அங்க யாரையு குளிக்க விடல உங்களுக்கு மெயினா இப் இப்ப வந்து எங்கனா பழைய குற்றாலமு ஐந் தெரிவி மட்டு தா குளிக்க விடுறாங்க வேற எங்கயு குளிக்க விடல
ஆனா பழைய குற்றால ரொம்ப சூப்பரா இருக்கு
ஆமா பழைய குற்றால நல்லா இருக்கு ஆமா
ஐந்தருவி கூட ஐந்தருவிய விட பழைய குற்றால ரொம்ப நல்லா இருக்கு
உங்களுக்கு பழய குற்றால வந்து கொஞ்ச பெருசா இருக்கு நெறைய பேரு க்கலா ஐந்தருவி வந்து கொஞ்ச சின்னதா இருக்கு உங்களுக்கு வந்து ஆ அங்கங்க விழுகுனா ஒரே எடத்துல விழுகுறனால கொஞ்சோ குளிக்க செரமமா இருக்கு
ஆமா
அது வந்து பழைய குற்றால வந்து உங்களுக்கு பறந்து விரிஞ்சு வுழுகு தண்ணி அதனால உங்களுக்கு நல்லா இருக்கு நல்லா நிதானமா வுழுகு அது நல்லா இருக்கு ஆமா நீங்க குற்றால எப்ப போனீங்க கடைசியா
நா போனே போன வருஷோ போனே
சரி ஆ எங்கங்க எல்லா போனீங்க
நாங்க அதா மெயின் அருவி போனோ பழைய குற்றாலோ ஐந்தருவி ஹலோ
கேக்குது கேக்குது சொல்லுங்க
நாங்க அதா குற்றாலத்துல நாங்கப் போனப்போ வந்துட்டு மெயின் அருவி தெறந்துதா இருந்தது போன வருஷோ அதுக்கு முந்து
செரி ம்
அப்ப போனப்ப நல்லா அந்த கிளைமேட்டு நல்லா இருக் ச்சி கொஞ்சோ அந்த மழையு பெஞ்சுச்சு அது அதனால அங்க வந்துட்டு நல்லா அன்னைக்கு வந்து என்னன்னா எங்களுக்கு குற்றாலத்தல்ல ஒருத்தொவுங்க ஒரு தெரிஞ்சவுங்க ஒருத்தவுங்க இருக்காங்க அவுங்க வந் து மெயின் அருவி இருக்குல்ல
ஆமா
அதுக்கு மேல கூட்டு போனாங்க எங்கள ஆ அந்த அந்த ஃபா ஆமா ஆமா அப்டி நடந்து போற வழி எல்லா ஒரே மாங்கா மரம் அப்புற இந்த ரமுட்டான் எல்லா பாத்துருக்கீங்களா அந்த சீசன்ல அங்க முளச்சு நம்ம ஊர்ல இப்ப அது ரேட்டு பா முன்னூறு ரூபா நானூறு ரூபான்னு விக்கிறானுங்க ஆனா அங்க மரத்து த்துல முளச்சு அப்டி தொங்கிக்கிட்டு இருக்கு அது இந்த வாட்டர் ஆப்பிள்னு ஒண்ணு இருக் கு பிங்க் கலர்ல வெங்காயம் மா திரி இருக்கும் ஐஸ் பன்னீர் பழம் கூட சொல்லுவாங்க அதுவு நல்லா இருக்கு இந்த ரெண்டுமே அங்க வந்துட்டு அப்புறோ இந்த மங்குஸ்தான் உள்ளக்க உறுச்சா பூண்டு மாரி வருமே பாத்துருக்கீங்களா ஆ அந்த இதுல்லா அப்டியே காச்சு காச்சு தொங்குச்சு அங்க
உம் இப்ப எவ்ளோங்க எவ்ளோ நேரம் ஆச்சு மேல நடந்து போக
அப்ப எனக்கு சரியா நியாபகம் இல்ல ஒரு ரெண்டு மண் நேரம் ஆயிருக்கும் நினைக்கிற
ரெண்டு மண் நேரம் ஆயிருக்கும் மேல கூட்டமா
இல்ல இல்ல மேல அவ்ளோ கூட்டோல்லா இல்ல
ஆ நடந்து போயிட்டீங்க சிரமம் இல்லாம
ம் போயிட்டோ
ஓ பரவ அங்க மேல இருந்து மெயின் அருவி பாத்தீங்களா
அதெல்லா தெரில எனக்கு ஆக்சுவலா போயிட்டு ஒரு ஃபால்ஸ்ல குளிச்சோ அவ்வளோ தா
ஓ சேரி சேரி சேரி
அவுங்க அந்த ஊருக்காரங்கனால அவுங்களுக்கு தெரிஞ்சிருந்தது எப்டி எல்லா போனு என்னெல்லா பண்ணனும் அப்டின்ட்டு
உம் உம் உம்
அ நல்லா இருந்தது அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கு நல்லா இருந்தது
உங்களுக்கு கிளைமேட் வந்து திடீர்னு சாரல் அடிக்கு காத்தடிக்கு வெயிலே வராது ஒரே சாரலா தான இருக்கும்
அப்புறோ அங்க இல்ல இன்னொரு மல மேல ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவில் பேரும் எனக்கு மறந்துருச்சு அந்த கோவில்ல வந்து சாயங்காலம் தா அந்த கோவில் ஓபன் பண்ணுவாங்க நாங்க தெரியாம காலையில போயிட்டோம் மதியானம் அந்த மாதிரி டைம்ல அவுங்க அப்ப அவுங்ககிட்ட கே க்காம நாங்க போயிட்டோம் போன அன்னைக்கேவு அப்புறோ அந்த கோவில்லயே வெயிட் பண்ணோ அங்க பிரசாதம் எல்லா குடுத்தாங்க அத சாப் ட்டுட்டு அப்டியே அங்கே வெயிட் பண்ணோ துறக்கற வர அப்ப அந்த கோவில்ல இருந்து பாத்தா அந்த ஃபால்ஸ் எல்லா தெரிஞ்சிச்சு சுத்தி
உம் உம் உம்
கோவில் பேரு தா எனக்கு மறந்துருச்சு ஒரே ஒரு வாட்டி தா போயிருக்க அங்க
உம்
அங்கயே அப்புறோ நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காத்து நல்லா சிலு சிலுன் வந்தது
செரி
ரெஸ்ட்டு எடுத்துட்டு அப்டியே கோவில் தொறந்தது சாமிய பாத்துட்டு வந்துட்டோ
குடு ஆமா அங்க இந்த சாயந்தரல்லா பூவெல்லா ரொம்ப மலிவா விப்பாங்களோ
ஆமா அங்க பூவெல்லா நல்லா இப்போ அங்க ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் வாச சல்லையே அந்த பூ தோட்டோ அந்த நர்சரின்னு சொல்லுவாங்கல்ல அதுதா வெச்சிருப்பாங்களே அந்த நா சொல்றன்ல அவுங்களுக்கு வந்து அதா அந்த கோவில்ல தா அவுங்க சாமி இருக்கு அந்த கொலதெய்வோன்னு சொல்லுவாங்கல்ல அவுங்களுக்கு அந்த கோவில் தா அது வாசல்லையே அப்டி நர்சரி தா அப்டி சூப்பரா இருக்கு சைட்ல போனா அப்டியே ஓட மாரி தண்ணி ஓடு அழகா இருக்கு கோவில் குட்டி கோவில் தா
செரி
ஆனா சைட்ல அப்டியே ஓட மாரி தண்ணி நல்லா ஓடு நீங்க அங்கல்லா போயிருக்கீங்களா குற்றாலத்துக்கு
அது அந்த குற்றாலோனால அந்த தண்ணி சத்தோ எங்க போனாலு கேக்கு ஆனா ரொம்ப வருஷோ ஆச்சு ஆமா எங்க போனாலு உங்களுக்கு அந்த தண்ணி சத்தோ கேட்டுக்கிட்டே இருக்கு
ஆமா ஆமா எங்க போனாலு கேக்கு நடந்து போற வழி எல்லா அந்த போற சவுண்டு தா
ஆமா அதே மாரி இது அங்க அந்த மெயின்னருவிக்கு போற வழில அல்வா விப்பாங்க பாத்துக்கீங் சாப்டிருக்கீங்களா
ஆ அப்டியே சாம்பிளுக்கு குடுப்பாங்களே ஓசியா எலையில வெச்சு
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா செமையா இருக்கு நல்லா சுட சுட குடுப்பாங்க உங்களுக்கு அந்த எலையில சாப்பட்றதுக்கு அவ்ளோ டேஸ்டா இருக்கு எலையில சாப்பட்றக்கு அவ்ளோ டேஸ்டா இருக்கு ஆமா அது நல்லா இருக்கு உங்களுக்கு குளிச்சிட்டு சாப்புட்றது இத்தானே வேல அங்க போனாலே அதா குளிக்கிறது சாப்புட்றது
குளிக்க சாப்புட
அவ்ளோதா வேல நல்லா ஜம்முனு இருக்கு ஆமா ஆ ஹா என்ன கால்ல குளிக்க வேண்டிது சாப்பூட வேண்டிது திருப்பி குளிக்க வேண்டிது இதுல ஒரு ரெண்டு அருவில குளிச்சிட்டு அப்றோ மதியோ ஒரு நல்ல சாப்பாட சாப்புட்டு ஒரு தூக்கத்த போட்டு அதுக்கப்றோ திருப்பி சாய்ந்திரோ குளிக்க போறது
ஆமா அதுவு மத்த எடைத்த கம்பேர் பண்ணும் போது அங்க கொஞ்சோ வேலவாசி கூடோ கொஞ்சோ கம்மியா தா இருக்கு சாப்பாடுலா ரொம்பல்லா செலவாகாது நா போனப்ப சொல்றே அது மாரி ரூமுக்குமே மத்த எடத்த கம்பேர் பண்ணும் போது அங்க கொஞ்சோ காசு கம்மியா தா இருக்கு
ம் ம் ம்
உங்களுக்கு சீசன் டையத்துலா போனா மட்டு தா உங்களுக்கு காசு மித்த டையத்துலா அங்க ஆளே வர வராது ஆளே இருக்காது உங்களுக்கு
ஆமா ஆமா
அதனால பெருசா செலவு ஆகாது அங்க உங்களுக்கு எல்லாமே இங்க இருக்க மாரிதானே அ அது சொல்லப்போனா அது ஒ அந்த நா அஞ்சு அருவிய வெச்சு வெச்சி தா ஊரு வேற என்ன அது கிட்டத்தட்ட ஆமா கிளைமேட்டு ஒங்ளுக்கு பெருசா ஊர் கெடயாதுல்ல அது
இல்ல அங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நறைய எடோரு க்கு நம்மளுக்கல்லா தெரிறதில்லன் நெனக்கிறே அவுங்க நறைய எடத்துக்கு கூட்டு போனாங்க எங்கள அப்டி ஃபுல்லா அந்த எனக்கு அது பேர் தெரில அப்டி தண்ணி வந்து சருகல் மாரி வுழுந்தது அது நல்லாருந்தது அதா அந்த தென்காசி அந்த சைடு அந்த குற்றாலத்துலந்து கொஞ்சோ தூரோ போணு தென்காசின் சொல்லிட்டு
சேரி ஆமா தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில்ருக்கு
அந்த கோவில் இருக்கு ஆனா அங்க அந்த ஏதோ ஒரு ஃபால்ஸ் அந்த அதா நீரோட மாரி அப்டியே ஓடுச்சு தண்ணி மேலருந்து அங்க கீழ ஒக்காந்தா நம்ம மேலயெல்லா தண்ணி விழுந்து அப்டி சருகல் மாரி போகு எனக்கது பேர் தெரில
சேரி சேரி சின்ன அந்த எப்டி நம்ம ம ஆ சின்ன ஆ அந்த ஆ அது எப்டி சொல்றது ஆறு மாதிரி சொல்றீங்ளா நீங்க
இல்ல ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு எடத்துல நறைய தெப்போ மாரி பெரிய கடல் மாரி தண்ணி இருக்கு நம்ம கண் கெட்ற தூரோ வர தண்ணி தாருக்கு அதுலருந்து ஒரு ஸ்லோ நேரா ஒரு இது மாரி போட்ருப் பாங்க நடக்கறதுக்கு ஒரு பாத போட்ருப்பாங்க அந்த ம் ஆமா ஆமா டேம்மு அந்த வார்த்த தா வரல
ஓ சேர் சேர் சேரி சேரி
கட்டியிருக்க மாட்டாங்க கட்ன மாரில்லா தெரியாது அது வந்து இயற்கையாவே அப்டியே இருக்கு
ஓ சேரி சேரி சேரி
ம் அது அந்த எடோ வந்து சூப்பராருந்து ரொம்ப நல்லாருந்தது
வேற எங்க போனீங்க
அதா வேற மிச்செல்லா கோவில் தா கோவில் கோவிலா தா போனோ
ம் ம் ம்
ரெண் நாள் தா போய்ட்டு அப்டியே வந்துட்டோ
ரெண் நாள் தா அங்க கோயில்ல எது பிரசாத வித்தியாசமா எது இருந்ததா ஒண்ணுல்ல
இல்லெல்ல அப்டியெல்லா எது இல்ல என்ன குற்றாலத்துக்கு போனா எல்லாரு என்ன வாய்ன்ட்டு வருவாங்க சிப்ஸ்சு திருப்பதில லட் இது மாரி அங்க அந்த சிப்ஸ்சு வாங்கிட்டு வருவாங்க
ஓ சேரி ஆ
அந்த நேந்த்ரம் பழத்துல சிப்ஸ்சு போடுவாங்கல்லே
ஆமா
அந்த சிப்ஸு வாய்ன்ட்டு வருவாங்க எல்லாரு திருப்ப இது குற்றாலத்து போய்ட்டா திருப்பதிலருந்து லட்டு வாய்ன்ட்டு வர மாரி அங்க அது வாய்ன்ட்டு வந்தோ நாங்க
ஆமா ஒங்ளுக்கு கேர்ளா கேர்ளா பக்கத்திலருக்கனால சிப்ஸ்சு தான அங்க
ஃபேமஸ் ஆமாமா ஆனா நல்லாருக்கு தே அந்த மெயின் ஃபால்ஸ் நடந்து போ ற வழில ஃபுல்லா அந்த சிப்ஸு கட அந்த மாரிதாருக்கு அந்த தேங்கா எண்ணய்ல பொறிக்கிற ஸ்மெல் அவ்ளோ நல்லாருக்கு தேங்கா எண்ண தான ஃபுல்லா அவுங்க யூஸ் பண்ணுவாங்க அங்குட்டு ம்
ம்
நீங்க சாப்ட்ருக்கீங்ளா அது
நானா சாப்ட்ருக்கே நானு
அ